ஊ என
இன்ன பண்ணிட்டு இருக்கே கால் வலி தாங்க முடில உக்காந்துட்டு இருக்கே என்ன பண்றது தெர்ல எதாது ஒரு ட்ரீ்ட்மெண்ட் இருந்தா சொல்லே கால் வலிக்கு
கால் வலிக்கிதுனா எனக்கு அப்டிதா இருந்துச்சு ஒரு டூ மந்த் பேக் நா ஹாஸ்பிட்டல் போனப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க ரொட்டீனா வந்து வாக்கிங் போங்க வாக்கிங்தா பெஸ்ட்டு மெடிசன்
அதுக்கு எங்க டைம் இருக்கு எனக்கு ஆனா உண்ம அது தா வாக்கிங் போவாதுனால தா எனக்கு அந்த மாரி ரொம்ப அதிகமா இருக்கு நேர்வஸ் அப்டி ஒரு மாதிரியா இருக்கு போணு எங்க டைம் இருக்கு இந்த பசங்க வீட்ல இருக்கறது இப்ப வேற லீவா கரெக்டா இருக்குது இதுக்கு முன்னாடி நா வந்து ஜிம்முக்கு போய்ட்டு இருந்தே டூ மந்த்ஸ் வெயிட் லாஸாச்சு நல்ல ஃரிலிபாருந்தது இந்த பெயின் சூப்பரா ஆகிடுச்சு எனக்கு எல்லார்கிட்டயு சொல்லிட்டு இருந்தே இப்ப லீவ்னால வீட்டுல இருக்கவு போ முடில
ஆக்சுவலி இப்போ கிஸ் இருக்கதல்ல நமக்கு கஷ்டோ தா வீட்ல இருக்கறதால அவங்க எழுந்து இருக்கறதுக்கு முன்னாடி இல்லன்னா ஆ ஆப்டர்நூன்ல கொஞ்சா நேரோ அப்டி நமக்கனா டைம் கொஞ்சோ செட் பண்ணிக்கோங்க போய்ட்டு வந்துருங்க
வெளியில போணுமே வீட்டுக்குள்ளயே கரெக்ட்டா இருக்கு வெளில போணு
யார்கிட்டயாச்சு கிட்ஸ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கிளம்பிடுங்க நம்ம ஹெல்து முக்கியோல்ல நமக்கு நம்ம நல்லா இருந்தாதானே கொழந்தைங்கள பாக்க முடியு
ஆமா அதா இப்ப திரும்பவு வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணலா அப்டின்னு இருக்கே நீ எதாது ஜிம்முக்கு போயிருக்கியா
நா வந்து எப்டினா போவே ஸ்டாப் பண்ணுவே போவே ஸ்டாப் பண்ணுவே ஒரு ப்ராப்பரா என்னால பண்ண முடில
அய்யய்யோ தப்பாச்சே அது ஆனா வெயிட் போட்றுனு சொல்வாங்ளே போய்ட்டு போய்ட்டு ஸ்டாப் பண்ணா கண்டினிவஸா போணு போட்ருச்சு ஆமா நம்ம போலனா கூட வாக் பண்ணணு அப்டின்றாங்க வாக் பண்ணிட் நம்ப அந்த ப்ராப்பர் டயட் கண்ட்ரோல் பண்ணோ அப்டின்னா கரட்டா இருக்கு அப்டின் சொல்லி சொல்றாங்க
ஆனா என்னால ஒரு கண்டினியூஸ் ஆ என்னால கண்டினியூப் பண்ண முடியல வாக்கிங் போவே ஒரு ரெண்நாள் போவே தேர்ட்டே வந்து ஐயோ கால் வலிக்குது அப்டி சொல்ட்டு
டயார்டா ஆயிடு ஆமா உம் அதே மாதிரி ப்ராப்ரா ஹெல்த்தோ அன் டயட்டோ நம்ளால ஃபாலோ பண்ண முடியா
பண்ண முடியாது ஏன்னா வந்து வீட்ல எல்லாருக்கு ஒண்ணு செய்யுனு நமக்குனு ஒண்ணு செய்றதுக்கஷ்டமா இருக்கு
கஷ்டமா இருக்கு ஆதுங்கல்லா வெச்சுட்டு வர்ர நம்ப அதையே எடுத்து தின்ன வேண்டியதா மீந்து போயிடுதா ஐய்யோ வேஸ்டா போதேன் டஸ்ட் ஆமா ஆமா ஆமா ஆமா அதேதா போடுங்க நா சாப்புற்றே அப்டினு நா சாப்டுவே எங்க வீட்ல அப்டிதா மன சு வராது இல்லியா இப்ப காசு காசு போது நம்ம கஷ்டப்பட்டு நின்னு செய்றோமா அதுதா எனக்கு எனக்கு ஏ கால்வலி நா ரொம்ப நேரோ நின்னுட்ருக்கே அதா பிரச்சன இந்த கிச்சன்ல ரொம்போ நேரோ நிக்க வேண்டியதாருக்கு எல்லாத்துக்கு நம்பதா உம்
க்க லேடிஸ்க்கு இந்த பிரச்சன தா கால்வலி கால்வலி தா
உம் அதா எனக்கு ரொம்போ ஆச்சரியமா இருந்து ஜிம்மு போய்ட்டு பரவாயில்லையே நல்ல எஃபக்டிவா இருக்கே நா நம்பவே இல்ல ஆச் சிரியமா இருந்தது இதுக்லா ட்ரீட்மெண்டே இல்லன் நெனச்சே அய்யோ போச்சே நம்ப ஹாஸ் ஹாஷ்ப் ஹாஸ்பிட்டலுக் போனு ஆப்ரேஷன் பண்ணணுமோ அப்டி இப்டின்லா கொஞ்சோ பயந்துட்டே ஆனா நல்லா ரிலீஃப்பாச்சு இப்போ வீட்ல பாருங்க உட்காந்துட்ருக்கே கரெக்டா வலி வந்துருச்சி
ஆ நீங்க வந்து கரெட்டா முன்னாடி பண்ணிருக்கீங்க ஒர்க்கவுட் எல்லாமே இப்ப ஸ்டாப் பண்ணது உங்ளுக்கு வந்துருச்சி நெக்ஸ்ட்டு மந்த்ல இருந்தே நீங்க கொஞ் சோ கிட்ஸ ஸ்கூல்கு அன்பிட்டு நீங் கெளம்பிடுங்க இல்லனா சொல்லுங்க நா உங் கம்பெனி குடுக்கற
அய்யோ கண்டிப்பா போயே ஆகனு எனக்கு கம்பெனி இல்லனா கூட நா போயே ஆகுனு நா கம்பெனி எதிர்பாத்த வெச்சுக்யே நா யாரோ ஒரு மாதிரி ஐயோ வர்லியே இவுங்க வர்லியே அப்டின்டு நம்போ நின்றுவோ இவ ஒரு நாள் வர்ல நீங்க இப்ப வர்லனா கூட னாச்சி ஒரு மாரி பே இவுங்க வர்ல நம்பளா ஏ போனு அப்டினு அந்த மாதிரி ஆயி இந்த மாரி நெறைய லாஸ்ட் மந்த் து அந்த மார்தா ஆச்சி டூ மந்த்ஸ் சொன்ன இல்லைங்ளா அப்பெங்க வீட்டு கிட்ட இருக்கவங்க வர்லனா செரி நானு போல அப்டினிட்டே காசு குட்த்து காசு வேற ரேட்டு் இதுல வேற அவுங்க ஒரு நாள் ரெ ண் நாள் லீவ் எடுப்பாங்ளா நம்ப ஒடம் செர்ல்ல ஒன்னு ரெண் நாள் லீவ் எடுப்போமா சும்மா ஒரு நாள்லு இப்டியே வந்து பத்து நாள் கூட இருக்காத் செரியா போற்து இல்ல பட் சரியா போகாமேயே வந்துட் எனுக்கு என்ன ஆச்சினா நல்லாரு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சது
ம் ம் ஆமா மா கரெக்ட்டு தா நீங்க கரெக்டா நெக்ஸ் டூ மந்த்லந்து கண்டினியூ பண்ணுங்க நீங்க சொல்ற மாரி ஹெல்தி டயட்டு ஃபாலோ பண்ணுங்க
பண்ணணு பண்ணணு நெனைக்ற ம் சீக்கிர வந் தூங்குறது இல்ல நானு அது ஒரு பிரச்சன எனுக் சீக்ரமே நா தூங்குறது இல்லையா அ கரெட்டா நா லேட்டா வருவாங்க வீட்ல ம் ம்
க்ளின் பண்ணி கவுத்து வெச்சு பாத்ர கழுவிட்டு கிட்ஸ தூங்க வச்சிட்டு அப் றோ தூங்குறதுக்குள்ள நமக்கு வந்த தூக்கமு போயிடுது
ஏ நெக்ஸ்ட் டே வந்து அப்பதா நம்புளுக்கு சீக்ர எழுந்து செய்ய முடியு அதனால கரெட்டா இருக்கு க்ளீனா இருக்
கொஞ்ச நேரோ உ தூக்க வர்லனு இன்ஸ்டாகிராம் எடுப்போ ஃபை மினிட்ஸ் ஸ்க்ரோல் ஃபைவ் மினிட்ஸ்ன் பாத்தா அப்டியே டைம் போய்டுது
போயிடுது யோகா யோகா ஏதாவது போவியா
ஆ மார்னிங் டைம்ல கரெக்ட்டா ஒரு ஒன் ஹார் மட்டு யோகா ஃபாலோ பண்ணிடுவே நானு நா வெளிய எல்லா போ முடியில யூடியூப் ஓப்பன் பண்ணுவே அவுங்க என்ன பண்றாங்ளோ அத அப்டே ஃபாலோ பண்ணிட்ருக்கற்து
நா அதுவு பண்ல நென்ச்ச ஆனா சுத்தமா டைமே இல்லாத இங்கனா எதுவுமே பண்ண முட்ல ரெண்டு சும்மா எக்சைஸ் வீட்லே பண்லா நம்ப இது போனுனு கூட அவசிய இல்ல பட் என்னனா வீட்ல பண்ணா நம்ப பண் த தனியா பண்ண மாட்டோ அங்க போறாங்கனா போனா நாலு பேர் பண்றாங்ளா அவுங்ள பாத்துப் பண்ணுவோ அவுங்க நம்பள வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு டயட் சாட்லா குடுப்பாங்க அது ப அன்னதா இருந்தாலு ஆன்லைன் வேற நம்ப ஸ்ட்ரைட்டா போய் பண்றது வேற இல்லையா
நமக்கு வந்து நீ சொல்ற மாரி ஒருத்தவங்க இருந்து இதுக்கப்றோ இது இதுக்கப்றோ இதுன் சொல்ட்டு நம்ள ரொட்டீன் கொண்டு வராங்கல்ல அதா கரெக்ட்டு நம்ளா செய்ய மாட்டோ தா
செய்ய மாட்டோ கொழந்தைங்கள கூட எக்சைஸ் பண்லால்ல
பண்லா இவுங்க நம்ளையே பண்ண வுட மாட்றாங்க அவுங்க எங்க பண்ண போறாங்க
ஆமா இப்பெல்லா பண்ண மாட்றாங்க அந்த நேரத்ல மொபைல் எடுத்து வச்க்கிறாங் கையில என்ன பண்றது அப்ப லீவ்ல பாத்தி அதே தா கைல வச்சிட்ருக்காங்க
ஆமா இங்கியு அதே தா ஃபுல் டைம் நம்ம கிச்சன்ல இருப்போ அவுங்க வந்து எப் ப்தா அவுங்ளுக்கு ரிலாக்ஸா இருக்கு நம்மள ஏமாத்திட்டு மொபைல் எடுக்லா அப்டின்ற யோசனைல தா இருக்காங்க
நம்ப கொஞ்ச கீழ வெச்சா கூட அப்டியே நம்படி திரும்பறத்துக்குள்ள எடுத்துட்டு ஒடிற்றாங்க ரெண்டு பேரு அப்டி கதவு மூடிக் அந் இந்த மார்ல்லா பண்றாங்க செரி நானு குடுக்க மாட்டே இப்ப லீவுனால செரி கொஞ் நேரம் பாத்துக்ங்கன் விட்டுட்டே திரும்ப ஸ்கூலுக்கு போம்போத் தா அவுங்கள புடிக்கணு
கரெக்ட்டா நம்ம சைல்டுஹுட்லா வந்து சம்மர் லீவ் எதாச்சுன்னா வெளிய போய்டுவோ இந்த கொழந்தைங்லா பாவோ எங்கயு போறதில்லல்ல
போறதில்ல ஆமா பக்கத்து வீட்லல்லா கூட போய் வெளையாடுவோ இப் பல்லா நம்ம அந்த மாரிலா போறதில்லல்ல யாரு கொஞ்சோ பயப்பட்றாங் ஆ பயமா இருக் கு போ முடில சிட் இது ரொம்ப மோசமா இருக்கு என்ன பண்றதுன் எனக்கு தெரில நம் ப நம்மல்லா எப்பிடி வளந்தோ
ம் எவ்ளோ ஜாலியா நம்ம சைல்டுஹுட்டே வேற இவுங்களுக்கு வேற
ச்சா கூடி இப்போ எனக்கு ஒரு கஷ்டமாருக்கு திரும்பவுல்லா அது வரவே வராது எ எவ்ளோ குடுத்தாலு வரவே வராது அதெல்லா இவங்கல்லா அதுல ஒரு க் ஒரு வே கேம் கூட தெரியாது நம்ம விளயாட்ன ஒரு கேம் கூட தெரியாது ஒரு ஃபுட்டு கூட தெரியாது
ம் நம்ம இன்னு ஆளாள்க்கு ஒரு ஒரு வீட்லர்ந்து நெறைய மளிக ஜாமால்லா தெரியாம எடுத்துட்டு போயி அடுப்பு வெச்சுட்டு குட்டியா சா ஆ எவ்ளோ ஜாலியான் லைஃப்ல்ல அது
பசங்கல்லா அப்பிட்லா என்னன் கேட்டு சிரிக்குங்க நம்ப எதா அந் மார் சொன்னோனா அய்யிய்ய அப்டின்ற மாதிரி சிரிப் பாங்க எதாச்சு ஒன்னு சொன்னோ அப்டின்னா இவுங்ளுக்கு அந் மாரி கிண்டலா போச்சு நம்பளுக்கு அதெல்லா எவ்ளோ மிஸ் பண்றோ தெரியுமா நால்லா ரொம்ப ஃபீல் பண்ண போச்சே அப்டினு
நம்ம லைஃப் அந்த மாரி ஆச்சா சில நேரோ இவுங்கள பாக்கும்போது தோணு நம்ம எவ்ளோ அந்த வய்சுல ஜாலியா இருந்தோ எந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தோ இந்த கொழந்தைங்களுக் வந்து அதெல்லா கெடைக்கலேன் நென்ச்சு எனக் கவலையா இருக்கு
கவலையா இருக்கு இப்ப இருக்கு இன்னு ஃப்யூச்சர்ல எப்டி இருக்குமோ அப்டின்றது எனக்கு சுத்தமா தெரில இந்த செடி, மரோ, கொடி அதெல்லா கூட நம்ம வெச்சு வெப்போ குட்டி குட்டியா செடி வெச்சு சு வளப்போ அது எப்படா வளருது, பூக்குதுன் பாத்துட்டே இருப்போ இப்பெல்லா பாத்தீங்ன்னா வீட்ல எதா மண்ணுருக்கா ஃபுல்லா சுத்தி சிமெண்டு அவள தா எடோ இல்ல ஃபஸ்ட்டு நம்பள சுத்தி எடோ வீட்டுக்குள்ள சுத்தி எடமே இல்ல
இல்ல
பக்க பக்க பக்கோ வீடு கட்டிட்டு எடமே இல்ல மரமே இல்ல எங்க பாத்தாலு ஃபுல்லா விவ சாய எடத்தல்லா கூட இது ஆக்கரமிஸ்ட்டு அ அ லேண்டு போட்றோ ப்ராப்பர்டி போட்றோ அப்டின் ம் அந்த மாதிரி பண்ணிட்ருக்காங்க என்ன பண்ண ஒரு வீட்டுக் ஒரு மரோ இருந்தா கூட போது சொன்ன மாதிரி அதயு ம் அந்த ஒரு மரோ வெக்க கூட எடமே இல்லியே இப்ப என்னடா இது அப்டின்ற மாதிரி அவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு துங்ன்னா இன்னு மழ அதனால் தா மழை சரியா இருக்கிறதில்ல
ம் கு வெயில் எவ்ளோ வெயிலு இப்பவே இன்னு ஃப்யூச்சர்ல அந்த கொழந்தைங்களுக்கு என்னா எப்டி வெயில் அடிக்க போதோ
தெரீல நல்ல மழ இருந்துச் நம்மளுக்கு நல்ல காத்து வெயில் டைம்ல நம்ப வெள்ல வந்து நட்சத்திரத்த பாத்து படுத்துட்ருப்போ ஞாப இருக்கா எண்ணீட்ருப்போமே இது என்னோட நட்சத்திரோ இது உன்னோட நட்சத்திரோன் சொல்லி அது சில நட்சத்திரோ மூவ் ஆகுல்ல மூவ் ஆகற மாதிரி இருக்கு
அதுல வேற எல்லாரு நம்மள ஏமாத்துவாங்கல்ல அந்த மூவ் ஆகற நட்சத் திரத்த பாத்தா வந்து உனக்கு மறந்து போய்டு அந்த நட்சத்திரத்த மூணு நாள் நீ தேடி கண்டுபிடிச்சு பாக்கணுன்லா
அந்த மாரி மூட நம்பிக்க நெறைய இருந்துது அதெல்லா நெனைக்கும் போது இப்ப சிரிப் பா வருது சின்ன சின்ன விஷயங்கள்லா அதெல் நெனைக்கும் போது ஸ் சிரிப்பு வருது
ம் அத நம்ம புள்ளைங்கள்ட்ட இப்ப சொன்னா நம்ப மாட்டேங்குதுங்க பாத்தீங்களா
ஆமா தெளிவா இருக்குங்க ஆமா நன் தெளிவா இருக் த்துனதுங்க இந்த மொபைல பாத்துட்டு எல்லா கத்துக்குதுங்க கரண்ட் வந்துச் சுனா நம்ப வெளில படுத்துப்போ அப்பறோ கரண்ட் வந்துச்சுன்னா எல்லா வீட்ல பசங்க சத்தோ கேக்கு நியாபகொ இருக்கா கரண்ட் வந்துருச்சு அப்டின்ட்டா ஒரே சத்தமா இருக்குமே ஏ
ட்டு
இப்பல்லா அந்த மாதிரி ஒரு சத்தமே காணோ பசங்க இருக்க சைக்கள் ஓட்டுவோ
கேஸ் ஃபுல்லா டி வி ஃபோன் இல்லன்னா நம்ம என்ன பண்றோ நம்ளால அந்த புள்ளைங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம எதாச்சு ஒரு கிளாஸ்க்கு கொண்டு போய் வுட்டுர்றோமா
அது இருவத்து நாலு மணி படிப்பு வந்தோனே இந்த கிளாஸ் இந்த கிளாஸ் முடி அந்த கிளாஸ் வருது சாப்புடுது தூங்கு து இவ்ளதா ஒரு ஆக்டிவிட் டியே இல்லாம இருக்கு எனைக்கு அந்த மண்ணுல விளையாடணுனு ஆச பசங்க இல்ல அது இல்லாம போயிருச்சு இப்பொ
ஐ குவார்டினேஷன் நல்லாருக்குன் சொல்றாங்க மண்ல விளையாண்டா ஹேண் ரைட்டிங் அவ்ளோ அழக கா வருமா
ஓ ஓகே ஓகே அப்டியா அது எனக்கு தெரியாது ம் எங்க போற வீடு கட்டவே மண்ணுல்ல
ம் செடி வெக்கிறதுக் எடொ இல்லன்னு சொல்றோ விளையாடுறதுக்
ம் எ எங் எடொ இருக்கு ஆமா நா கூட நெனப்பே எங்கயாச்சு போய் மண்ண எடுத்துனு வந்து மொட்ட மாடி மேல போட்டுட்டாது வெளையாடலாமா ட்ரை பண்ணலாமா அப்டின் ஐயோ எங்க போய் தேடுறது அப்டின்ற மாரிதா அந் நார்மல் மண்ணு கூட பரவால்ல நம்ம சே சேத்து தண்ணில அதுல கூட வெளையாடுவோ எல்லா த்துலயு வெளையாடுவோல களிமண்ணு கைல போட்டு
அதா நமக்கு இம்யூனிட்டி பவர் வந்துருச்சு இந்த கொழந்தைகளுக்கு அதுல எதுமே ஆ
மண்ணுல வந்து நம்ப செய்வோ சொப்புல்லா செய்வோ நியாபகொ இருக்கா களிமண்ல சொப்பு செய்வோ ம்
அடுக்கி வெச்சு அழகா வெயில்ல காய வெச்சு
எவ்ளோ அழகா பண்ணுவோ இப்ப செடி வெக்கிறக் த்து கூட மண்ணு எந்த கடைல போய் கேட்டா இத்துனூண்டு நூரூபாண்றாங்க எரநூரூபான்றாங்க அயயோ சின்ன செடி வெக்கிறதுக்கு நா மண்ண ஃபஸ் தேட வேண்டியதாருக்கு ரேட்டுக் போனாலு தேட கடைல எங்கடாருக்கு மண்ண காசு குடுத் த்து வாங்குற நெலம வந்துருச்சு தண்ணியு காசு குடுத்து வாங்குற நெலமதா வந்துட்டுருக்கு இப்ப அப்றோ மண்ணு அதுக்கப்பறோ என்னெல்லா வாங்க போறமோ ஒன்னு தெரியல ஃபியூச்சர நெனச்சா ரொம்ப பயமா இருக்கு
ஆமாமா
செரி நம்ம ஃப்யூச்சர நெனச்சு இப்டியே பேசிட்டே இருந்தா பொழம்பிட்டேதா இருக்கணு பாக்லா என்ன பண்றது சரி நா ஜிம்முக்கு போறே இந்தா கால்வலியா தா திரும்பவு போனு
ம் ம் போயிட்டு வாங்க கண்டினியூ பண்ணுங்க
ம் கண்டிப்பா கண்டிப்பா சரி நா கொஞ்சொ வேல இருக்கு நாளைக்கு பண்றே ஓகேவா பாய் பாய் ம்